கேக்குதுங்ளா அ வணக்கங்க அ நல்லாருக் க்கம்ப்பா என்ன பண்ணுக்றீங்க
அப்டியே யோ உக்காந்துட்ருக்கங்க ஒரு லேசியா
அப்புடி தாங்க இருக்கு எனக்கு கால்ல எழ்ந்து மறுபுடியு தூக்கோ வருது ந எழுந்ததே எட்டே காலுக்தா இன்னக்கு ரொம்ப லேட்டா தா எழுந்த நைட் எல்ல கொஞ்சோ பீவரா இருந்துடு தூக்கமே வர்ல ஜாயிண்ட் பெ நேத்துகொஞ்ச தண்ணில ஒர்க் இருந்து ஒர்க் பண்ணிட்டே இருந்துட்டங்க கோயி ல் போகுன்றதுக்காக எல்லாத்தையு துணியல்லா தொவச்சி போட்டு வீடு கழுவிட்டு அப்டியே கொஞ்ச ஒர்காக இருந்துட்ட பாருங்க இப்ப ஃபுல்ல கை கால் பெயின் பயங்கர ஆயிடுச்சு நைட்டு அந்த பெயின் அந்த கால் பெயின் வரவே தூக்கமே வரமாட்டேக்குது
அ ஏ கேக்குறீங்க எனக்கு இடுப்பு வலி வந்துருச்சு அந்த இடிச்ச எடோ சொன்ன இல்லீங்ளா அந்த இடிச்சிட்டாங்கு அது ஸ்டெ ஸ்த்து ஏறி எறங்காம இருந்தா அந்த வலி வர்லங்க நின்னுட்டு இருந்தாலு வர்ல உக்காந்தாலு வர்ல அ அது தா வருது நின்னுட்ருந்தா நடந்தா வர்ல அந்த வலி
ஆ ஆ ஆ
இந்த ஸ்டெப்ஸு ஒரு ரெண்டு மூணு முற ஏறி எறங்கிட்டே ரொம்ப நேர வந்து ஆ இருந்துட்டே ஆ உக்காந்துட்டு இருந்துட்டே அதனால எனக்கு ரொம் ப வலி ஆயிடுச்சு ஆ அது வந்து சொல்ல முடியாத வலி ஆயிட்டு தூக்கமே இல்லங்க தூக்கமே இல்லாம ஆயிடு ச்சு நைட்டு நீங்களு அப்ப தூங்கல நானு தூங்ல
அதாக்கு ரெண்டு மணி கூட தூங்ல முழிச்சிட்டுதா இருக்க எங்க வீட்டுக்காரு நாலு மணிக்கு எழுந்துட் டீ குடிச்சிட்டு வர்றனு அவருக்கு தூக்க வர்லனு போயிட்டாரு அதுக்கு மேலதா தூங்கிருப்பனே நாலு மணிக்கு மேலதா தூக்கமே வந்துச்சு முழிச்சு பாத்தா கரெக்டா எட்டு மணி அவரு வந்து எழுப்பறாரு நா நாலு மணிக்கு போயிட்டு எட்டு மணிக்கு வர வீட்டுக்கு அது கூட உங்களுக்கு தெரில தூங்கினு இருக்கியான்ட்டு
எங்க வீட்ல அப்படியு கூட தூங்க முடியாதுங்க பாப்பாக்கு ஸ்கூலு இன்னைக்கு ம் அவ கரெக்டா வந்து ஆறு மணிக்கு எழுப்பிட்டங்க
ஆ ஆ சின்னப்பாப்பா எத்தனாவது படிக்கிறாங்க டென்த் ஆமாமா ஆ
அவங்க ஸ்கூலுக்கு டி ரெடி பண்ணுமா வாமா அப்டின்னு சொல்ட்டு எழுப்பிட்டாங்க
ஆ ஆ ஆ ஃபர்ஸ்ட் கொழந்தைக்கு ரெண்டாவது கொழந்தைங்கக்கு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷ வித்தியாசங்ளா உங்ளுக்கு நாலு வருஷமா ஆமா எ பசங்களுக்கு அதே மாரிதா நா நாலு வருஷ டிஃபரெண்ட்தா ஆ ஆ இவர் செகண்ட் இயர் காலேஜ் படிக்கும்போது இவுரு டென்த்து படிச்சாரு இப்ப லெவன்த் அவ தேர்ட் இயர் ஆ
ஆ அப்பிடிதான் வருவாங்க இப்போ இவுங்க செகண்ட் இயர் போ போறாங்க ஆ ட்வெண்டி நைன்த் தான் காலேஜ் ரீஓபன்னு
ஆ என்ன பண்றாங்க டிகிரியா அப்டியா செரி செரி ஓ நல்ல சொல்லா நல்ல இதுதாங்க அது
அப்டின்னு நெனச்சிதாங்க சேத்துருக்கோ பாக்கலா எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்குன்னு ஆமாமா
கிரை கிரைம் டிபார்ட்மெண்ட் தா இந்த பணோ திருட்டு போகுது இல்லிங்களா அத பத்தி படிக்கிறது தா படிச்சிட்டு கரெக் இப்பெல்லா டெக்னாலஜி எங்க இருக்கு செல் எங்க இருக்குதுன்னுகூட கண்டுபிச்சிடலா சுவிச் ஆஃப் ஏ ஆயிட்ருந்தா கூட அந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிறாங்க இப்பெல்லா யு பி ஐ நம்பர் வச்சு அதுதா நல்ல படிப்புதாங்க அப்ப கேர்ள்ஸுங்க வந்து அத முன்ன இதுக்கு வந்து படிக்கணு எனக்கு தெரிஞ்சி படிப்ப தவர எதுவுமே கை குடுக்
எங்கங்க நம்பல்லா இப்ப படிச்சி நம்பளுக்கு கை குடுக்குதுங்களா
குடுக்குதுங்க குடுக்க குடுக்குறனால தாங்க வேலைக்கி போய்ப்போ நம் வீட்ல ஒக்கார்றோ வீட்ல இருந்தா கூட ஒரு பத்தாயிர ரூபா சம்பாதிக்கிறோன்னு வச்சிக்கோங்க அது படிக்காதவங்க கூட செய்வாங்க ஒரு நைட்டி வித்தோ ஒரு புடவ சேல் பண்ணியோ
ஆமாங்க நீங்க நைட்டி வேணுன்னு சொன்னீங்களே ஆடர் பண்ணீங்ளா
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க நா அது ஒரு நாள் சொல்றேங்க எத்தன நைட்டி பாவாடையு வேணுங்க எனக்கு மெயினே உள்பாவாட தா எல்லாமே கழிச்சிட்டே நானு இந்த பழைசு கிழியிற மாரி இருக்கிறது எல்லாமே போட்டுட்டே இப்ப எந்த கலர் வேணுன்னு சூஸ் பண்ணீட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு பாவட வேணு
சேரி சேரிங்க ஆ ஏன்னா வேற ஒரு ஃப்ரெண்டுக்கு நா கொரியர் போட போறே ஆ அவங்களுக்கு வேணுன்னு சொல்லிருக்காங்க செரி உங்களுக்கு வேணுன்னா அப்டியே சேத்து போட்டுருவேன்ல்ல
ஆ சேரிங்க பாவாட என்ன கலர்ன்றதுல நா எல்லாத்தயு சூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறே நா வாட்ஸ்அப்ல அனுப் பி வுட்டுறே உங்களுக்கு ஆ நைட் டி வேண நா பாக்குறே எனக்கு இப்போதைக்கி பாவட மட்டு கூட அனுப்பி வைங்க நைட்டி நா கூட நா நெக்ஸ்ட் கூட பாத்துக்குறே எனக்கு ஓகேங்களா பிஸ்னஸ் தா
ஏங்க எ நமக்கு இங்க நா ஒண்ணுமே கெடையாதுங்க இப்ப நமக்கு ஒரு இருபது ரூபா வருதுன்னா கூட அதுக் கூட இன்னைக்கி இன்னைக்கி ஒரு எனக்கு ஒரு பாலுக்கு ஆகுன்னு நா எனக்கு என்னோட திங்க் ங்க எங்க வீட்டு காரர்ட கை ஏந்தி நிக்காம இருக்கலா
ஆமா அதுனா கரெட்டுதா ஆமா ஆமா இப்ப நேத்தே நா அத உணர்ந்துட்டே ஓரளவு வருமானோ வந் ந்துச்சா ஒரு இப்ப நானு ஒரு நாலு நைட்டி வித்துட்டேன்னு வச்சிக்கோங்க எனக்கு ஒரு அம்பது ரூபா அது மேல வச்சி விக்கிறே இப்ப எரநூறுபா நைட்டி எரநூத்தம்பது ரூபான்னு விக்கிறன்னு வச்சிகிங்க அம்பது ரூபா இல்ல இருபது ரூபா வச்சி விக்கிறே நாலு நைட்டி வித்தீங்கன்னா எனக்கு ஒரு எரநூறுபா வருது அந்த எரநூறு ரூபா வந்து எனக்கு பெரிய விஷ்யோ அந்த எரநூறுபா எங்க வீட்டுக்கார் குத்துட் போய்டுவாரு இந்தா இத வச்சிகோன்றமாரி அது ஐநூறுபான்றது சும்மா ஒரு நாள் செலவுன்னு வச்சிக்குங்க ஆனா அத நா வித்து எடுக்கறதுல அது எனக்கு அது இரநூறுபான்றது பெரிய சாதன அது எர ஹாப்பியாருக்கு ஆமா ஏன்னா நம்ம சும்மா வக்கல அங்கருந்து நம்ளு கொரியர் போட்டுதா எடுக்குறோ அங்கருந்து ஒருத்தர் கிட்ட சேல் பண்றதுக்கு நம்ம காசு குடுத்துதா வாங்குறோ சும்மாவு நம்ளுக்கு தந்துற போறது கெடையாது அதுல ஒரு பத்து ரூபா இரு இருபதுரூபா நம்ப இன்னிக்கெல்லா ஒக்காந்து அவுங்ககிட்ட சொல்லி அத விக்கிறதுக்கு தா அட்லீஸ்ட் அந்த கூலி கூட இல்லன்னா அது வேஸ்ட்டுதா நம்ம விக் விக்கிறதே ஓகேங்ளா ஆ அந்த இரநூறுபான்றது நம்மளுக்கு பெரிய விஷ்யந்தா ஒக்காந்த எடத்துல ஆனா ஒரு கௌரவமா நம்ம படிச்ச ஆனா என்னக்கிருந்தாலு படிச்சவங்க படிச்சவங்கதாங்க அந்த படிப்புக்கான ஒரு ரெஸ்பெக்ட் வந்து ஒலகத்துல இருக்குது இல்லல்லா சொல்லலா நானு கண்டிப்பாருக்குது ஒரு டீச் ச்சரா இன்னக்கி கூட நானு வெளிய போனனா என்ன மோ மதிக்கிற ஒரே விஷ்யோ வந்து நா டீச்சருன்ற ஒரு விஷ்யந்தா உங்களுக்கு ரெண்டாவது இவுங்ள ஒ இவுங்களோட வைஃப்பு அவுங்களோட வைஃப்பு ஆ மா அம் ஒ இந்தப் குடும்பத்துலருந்து வந்தவங்க அப்டின்ற ஒரு ரெஸ்பெக்ட் ஒரு பக்கம் இருந்தாலு நைன்டி பர்சன்ட் டேஜி நம்ளோட அடையாளோ வந்து நம்ளோட வேலையும் நம்ளோட படிப்புந்தா இவ்ளோ படிச்சிருக்காங்க பாருங்க அவுங்க ஆ இப்ப நா வந்து வந்து டீ டி டி எடு பி எடு எம் மேடு எம் எஸ் எம் மேடு இவ்ளோ படிச்சிருக் க்றனு வச்சுகோங்கள படிச்சிருக்க சொல்றாங்க என்ன இவ்ளோ படிச் பச்சிருக்க நெஜமாவே நா படிச்சிருக்க அது ஆ இப்ப எம் மேடு வேற முடிச்சிட்ட அததா சொல்றாங்க இவ்ளோ படிச்சுட்டு மூணு மாசம் வீட்லேயே இருக்கியாமானு கேக்கறாங்க என்ன சீரியஸ்ஸா இருக்க ஹெல்த் இஷ்யூஸ் எனக்கு கொஞ்சோ ஒடம்பு செரில லாங் டைம் நிக்க முல்ல ஒரு ஒரு மாரி கிடினஸ் இருந்துனேகுது மயக்கமாவே இருக் குது எனக்கு திடீர்னு விழுந்துர்ற கீழ அதனால எங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்ட்டாரு இது பாரு ஆ போய் நீ சம்பாதிக்கறதுனால பத்தாயிர ரூவா எனக்கு முக்கியோ கிடையாது நீ வீட்ல ஒக்காந்து ஏதோ ஒன்னு சாப்டுட்டு படிச்ச படிப்புக்கு வேலைக்போ வேன்னா படி கவர்மெண்ட் ஜாப் கெடைக் கிரவரை வீட்லயே கூட இரு போவாத அந்த பத்தாயிரவா பெரிய விஷ்யோலா இல்ல நீ எங்னா சம்பாதிச் க்லா அப்டின்ற மாரி சொல்றாருன்னு வெச்சுக்கங்க இருந்தாலு நம்ம மைண்ட்ல என்ன இருக்குது படிச்சுட்டு சும்மா வீட்ல இருக்குறோமே ஒன்னு அட்லீஸ்ட் நம்மனால ஒருபா கூட எர்ன் பண்ண முடியிலேயே இன்றது ஒரு கஷ்டோ எல்லாமே இவரே பாக்க பாக்கும்போது இப்போ எனக்கோ செலவுக்கு சேத்து குடுக்குறாறுங்களா இது ஒரு ஆயிர்ரூபா எனக்கு தனியா குத்துட்டாருானா நீ வெச்சுக்கோன்னா அது ஒரு மாரி கிட்டியா இருக்கு ஒரு மாரி க ஒரு மாரி இருக்குது எனக்கு காசு வாங்கரது இப்ப அந்த ஆயி ஆயிரபா நம்புள்துனு ஒரு பணோ நம்ம சம்பாதிக்கும் போது நம்ம நம்ம எடுத்து செலவு பண்ணும்போது அது ஒரு வேற மாரி இருக்கு
அது நீங்க வேற இந்த கில்ட்டு ஃபீல் நானு அனுபவிக்கிற ஏன்னா ஸ்கூல்லருந்து எயா பொண்ணுக்காக இப்ப ஜாப விட்டுட்டு வன்ட்டே திடீர்னு எ அக் அக்டோபர் மாசம் க்விட் பண்ட்ட நவம்பர்லா நாங்க இங்க வந்துட்டோ ஆ அக் டோபர் வரைக்கோ சேல்ரி வாங்கி நம்ம கைல வச் ச்சி நம்ப செலவு பண்ணி தேவையான செலவுக்கு இதுக்கு அதுக்குன் பிரிச்சி வச்சி இந்த அக்டோபர் மாசோருந்து சும்மா இருக்கறது அது எப்டி இருக்குது தெரியுங்ளா அந்த ஃபீலு
ஏய் ஆமாங்க ஜனவரி இப்ப ஜனவரி தாங்க நின் ன்டே நானு நீங்கனா அக்டோபறு நா இப்ப ஜனவரி ஜனவரி வந்து டுவெண்டி ஃபைக் மேலதா நின்டேனே நானு
நானு அக்டோபர் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த் அன்னைக்கே முடிஷ்டே
ஆ பிப்ரவரிலந்து வீட்ல கறங்க பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் கிட்டத்தட்ட அஞ்சு மாசோ வீட்ல இருக்க இப்போ ஆபர் வந்துன்தா இருக்குது இல்ல இல்ல ரொம்ப கஷ் இல்ல ஜாலியாவு இருக்கு இல்லன் சொல்ல வீட்ல இருந்தது நம்போ நம் நம்பலா வாழ்ற முடிது இப்போ ஸ்கூலுக்கு போனா வந்து அவுங்களுக்கு பயந்துட் நிக்கணு கேமரா கிளாஸ்ல இருக்கோ பேசினா அப்டி எப் நிங்கன்வாங்க சேர்ல உக்காதா யா ஒக்காந்துக்குனுங்க இங்க ஒரு மாறி அவுங்களுக்கு அக்யூஸ்ட் இது மாரி இருக்கறத விட இந்த பீல் நல்லா தா இருக்கு அப்ப இருக்குற டீச்சர் இல்ல அப் அப்போ இருக்கிற டீச்சர் எல்லா அந்த மாரில்லா அன்செக்யூரிட்டியா ஃபீல் பண்ணல ஓகேங்களா வருவாங்க சேர்ல உடக்காருவாங்க அவுங்க என்ன நடத்துறாங்களோ அதுதா பாடோ ஆயி அவுங்க என்ன குடுக்குறாங்களோ ஒழுக்கோ அந்த ஒழுக்கோதா நமக்கு வரோ ஓகேங்ளா அப்டித்தா இருந்துச் சி அந்த மாரி இருக்கு போது டீச்சரோட மென்டாலிட்டி வந்து அ ரொம்ப பிரஷ்சாவு இருதுச் நல்லாவு இருந்துச்சி இப்போ வந்து அவுங்க வந் நம்மள மாடிஃபை பண்றாங்க இப்டிதா இருக்கணு எப்டி பண்ணனு எப்டி போய் செய்யிங்க அந்தமாதி எனக்கு அது நெஜமாவே புடிக்கலங்க அது
அது எப்டி எங்க ஆ ஆய்ய அது மேனேஜ்மெண்டல ஒரு பக்கோ ஒரு ஆர்டர் குடு பாங்க மேனேஜ்மெண்டு ஆர்டர் வேறமாரி இருக்கோ பிரின்சிபல் அது பாலோ பண் றவு விதோ வேற மாறி இருக்கோ ஆ கொ கொலிக்ஷசல்லா ஒரு மாறி ரிஇஇஇ நம்பள்ட்ட பிகேவ் பண்ற விதோ வேற மாறி இருக்கோ பேஸ் பண்றத விட இது நல்லா தா இருக்கு ஆனா அந்த வருமான மாசாச்சின்னா இது இதையு தாண்டின ஒரு மகிழ்ச்சிய குடுக்கறது அந்த சால்
சேலரி வாங்க ஆமா அதுதா சொல்ற இல்ல எவ்ளோ கஷ் அந்த சேலரி கெரிடிட் ஆச்சு திருப்பியு நம்ம ஆட்டோக்கு செலவு பண்ண போ அ அவ் பெட்ரோல் செலவு பண்ணிருப்போ போயிட்டு வறதுகிட்டத்தட்ட நாலாயிரோ அஞ்சாயிரோ முன்னோ நம்மளே செலவு பண்றோ அது செலவு அப் பெரிய விஷ்யமா தெரியாது அந்த சேலரி வருபோது அன்னிக் கிரிடிட் ஆன்ற நனைக்கு பதினஞ்சாய் ரூபா வந்துச்சா அப்பாடா வந்திச்சிடா அதனால ஓட்டலா இன்னு ஒரு நாலு நாளைக்கு இருக்குது அத பீல என்னைக்கு செய்ன இதுனா அசி ங்க சம்பளணிக்கு வர நைட்டுக்கு எங்க வீட்டுக்காரு தே வெளியே போயிடுவாரு சாப்றதுக்கு எங்கள எங்கள மட்டு கூட்டிட்டு என்னப் பசங்க என்ன மட்டு ஒரு ஹோட்டல்ல விட்டுட்டு வந்துருவாரு அவரு சாப்ட மாட்டாரு நா வர்சம்பள் நா அது என்னமோ அவரு புடிக்காது அந்த ஹோட்டல் சாப்பாடோ இல்ல ஹோட்டல் வந்து உக்காந் சாப்டகூடிய அட்மாஸ்பியர்ல அவர் வளர்ல என்னாதா இருந்தாலு வீட்ல இருந்தோ அங்கோ வெளியில வாயின்டு வந்து கூட வீட்ல சாப்பிடுவாரே தவிர அங்க சாப்ற பழக் கெடையாது இந்த பசங்களுக்கு ஹோட்டலே கெதி எங்க போனாலு ஹோட்டலுக்கு போய்டுனு சாப்பன்னு வெளிய சாப்பன்னு எனக்கு பிள்ளைங்கள என்ன மட்டு விட்டுட்டு வந்துருவாரு எவ்ளோனா ஆவட்டு பில்லு எவ்ளோ வயிறு சாப்டுட்டு வாங்க நல்லா சாப்டுட்டு வாங்க உக்காந்து அப்டின்ட்டு நா போனோனே ஆர்டர் பண்ற ஒன்னே ஒண்ணு நான்னு பட்டர் பட் டர் அந்த ம் கடாய் மசாலா சூப்பாவா இருக்கு அது பன்னீர் மசாலா அது செம்மையா இருக்கு நான்க்கு பட்டர் நானுக்கு அகமதியா இங்க ரொம்போ ஃபேமஸ்ங்கோ ஒரு ஹோட் டல்லு அஹமதியானு ஆ நல்லாரு ஆ செம்மையா இருக்
இங்க கூட இருக்கற மாரி இருக்கு ஆ இங்க கூட ப்ரான்ச் இருக்
ப்ரான்ச் இருக்கு அஹமதியா எல்லா எடத்துலயு திருப்பத்தூரு ஆம்பூரு வாணியம்பாலா வந்து ப்ரான் சஸ் இருக்குது நெறையா இருக்கு இல்ல இல்ல நல்லாருக்கு சூப்பரா இருக்கு அங்க ஃபுட் எல்லா வந்து செமையா இருக்கு டேஸ்ட் லெவல்லயு செரி குவான்டிட் டி குவாலிட்டி எல்லாமே நல்லாருக்கு செரிங்க ஆ கா அ கண்டிப்பா கண்டிப் பாங்க அடுத்த கால்ல கண்டிப்பா பேசலாங்க நன்றிங்க ம்